பாடுவே
வணக்கம் தோழா
இன்னா பண்றீங்க
எதும் பண்ல தோழா சும்மா தா தோழா
சாப்டிங்ளா தோழா
இன்னு சாப்புல்ல தோழா
ஏன் தோழா
பசி இல்ல தோழா பசி சாப்புன்னுணு தோழா
சேரி தோழா சீக்கரமா சாப்டுங்க தோழா டைமுக்கு அப்ப தா தோழா ஒடம்புக்கு ஒட்டு ஒடம்பு ஏறு
ஆமா தோழா எங்க தோழா பசியே எடுக்க மாட்டன்ந்து
செரி தோழா சாப்டுங்க தோழா இன்னா தோழா சாப்டுங்க டைமுக்கு கர்ட்டா
ம் செரிங்க தோழா கண்டிப்பா
கர்ட்டா தூங்குங்க டைமுக்கு தூங்குங்க
நீங் எத்தன் மணிக் தூங்வீங் தோழா
நா பத்து மணிக் தூங்கிடுவ தோழா
சும்மா சொல்னிக்காத
உண்ம்யா தோழா
ம்
நா இதுவுகு தா இது ஆயிடுவ ஆனா மேட்சு ஃபுட்பால் மேட்ச்லா தூங்க மாட்ட
ம்
மிச்ச நேரமான தூங்கிடுவே தோழா
தம்பாலஜி எத்தன் மணிக் தூங்வா தம்பா வேற வேலைக்கா போய்டிக்குறா
ஆமா தோழா
டெய்லியு போய்ற்றாரா மாசா வேலிக்கா
வா மாசோ வேலதா ல் ஃபுல்லாவே மாசோ வேலதா ஆனா வார வார காஸ் தருவாங்க
எவ்ளோ ஒரு நாளிக்கி
ஒரு நாளைக்கி எழ்னூத்தம்ப்ர்வா
தொல்லாய்ருவா இருக்கு நூத்தம்பர்வா புச்சினு தாராங்க டா
அம்மா தோழா லைட்டா அப்பன்சுதா
அப்டியா இருக்குது
செரி தோழா என்னா தோழா காலேஜி போய்ட்டீங்ளா சேந்துட்டீங்ளா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ விஷ்ணெ ஹலோ
சொல்லுங்கோ தல
இன்னா தோழா அமைத்யா இன்ட்டீங்க
சொல்லுங்க சொல்லுங் என்னதா உங்க ப்ரெச்சன
இன்னா தோழா காலேஜ் சேந்துடீங்ளா இல்லியா
இல்ல தோழா இன்னு அது ஃபாம் ஃபில் பண்லே இவ்னுங் வேற இன்னு ஃபாம் ஃபில் பண்ணாமே இருறானுங் நா கோஸ் போலான்றே எங்க ஊரு பசங்கெல்லா நீ கோஸ் போரதோட
செரி தோழா சொல்
ஏன் டி இப்டி உக்காந்துருக்க பைக் சாவி எங்க
ஹலோ சொல்லுங்க தோழா இன்னா சொன்னங்க உங்க ஃப்ரெண்ஸெல்லா
அதலா வேஸ்ட்ரா நீயே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி ஒரு கம்பெனிக் போண்ணா ஒரு ரெண்டு வர்ஷோ போனாலே உனுக்கு எக்ஸ்பீரியன்ஸு வந்துரு அப்டின் சொல்லுக்கிறாங்க தோழா
உங்கள எல்லாரு கம்பெனிக்கு போ சொல்றாங்ளா தோழா
எங்கு ஊரு பசங்க எல்லாருமே கம்பெனி தா போப் போறானுங்கோ எல்லாருமே ப்ளான் தா தா பபுலே ஒத்த இன்னானா ஒத்த இன்னான் டி என் பி சி படித்துக் ப்ளான் போட்னுக்கிறா
நீதா
ஒத்த இன்னானான்வா வர வரே பத்துனா என்னண்ணா
எய்த்தா சொல்லி தர சொல்லி தர
ஒர்த்த இன்னாடானா மூணு பேரு போட்டு கோசு போலானுகிற நா கோச் போலான்தா இருக்கே
செரி தோழா
ஆ
செரித்தா சொல்லுங்க தோழா
நா கோச்சு போலான்னு இருக்கே தோழா
சேரிங்க தோழா நீங்க போடுங்க தோழா
கோஸ் போயிட்டு இந்த கோர்ஸ் ல என்ன கத்துக்கலா நம்ளுக்கு கம்ப்யூட்டர் எதுமே தெரியாது என்ன பண்றது சொல்லுங்க தோழா
கரட்டுதா தோழா நீங்க சொல்றது
செரி அதனால எதனா போயி கத்துக்கனா தான நம்மளு நல்லது
செரி தோழா
ம் அதுனாலதா தோழா
செரி வேறன்னா தோழா பண்ண போறீங்க இப்ப வேலைக்கு எதா போலையா
வேலைக்கு தா போலான்னு இருக்கே ரெண்டு மாச வேலைக்கு போயிட்டா ஆ ரெண்டு வருஷோ வேலைக்கு போனாக்கூட
செரி தோழா
அந்த கம்ப்யூட்டர் என்னான்னா பேசிக்லா தெரிஞ்சிரு பொறுமையா சொல்லா இனிமேல் அப்படின்னா நட என்ட்ரிலா பண்ணுவே அப்டின்னு
செரி தோழா
ஆ
செரி தோழா
டோய் தோழா தோழா சொல்னுக்காத
நீ தாண்டா சேடா இஷ்ணே சொல்றே சரி சொல்றாஷ்ணே
அதோட ரெண்டு வசோ வேலக்கு போயிட்டு ரெண்டு வருசோ டல்லாய்ச்சு எக்ஸ்பீரியன்ஸான டி இதுன்னு பாக்கலான்னு பாக்கறே
செரி ராஸ்ணயா
என்னானு பாக்கோனு டா
டியா நேத்து காலேஜ்க்கு போனேன்டா விஷ்ணு
ஆ
சாரு வந்து உகா சாரு ஏ கிளாஸ் சாரு வரல அட்னன்ஸ்க்கு போடாரு அவரு வரல வந்து காலேஜிக்கு வந்துக்குறாரு ஆனா கிளாஸுக்கு வரல ருத்ரகுமார் சார் வந்து சரி காலையிலே அவரு மா நல்ல சாரு அவரு
ஆ நீ சீகிரமா போய்டியா
கரைட் டைம்கு போயிட்டே
எத்தன மணி கட்டா
இப்போ கேட் எல்லா சாத்திறாங்களா எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்னதா அந்த போற கேட் இருக்கு மாரி உள்ளேயே போகும்பாரு அங்யே சாத்திறாங்கோ லேட் ஆயிச்சுன்னா
எதின மாணிக்கா
பத்து மணிக்குள்ள வந்துணும்மா
ஐய்யய்யோ பம்பி க அம்மையாவது வஷ்டி ஏய் என்னடா வசுல இஷ்டி நாவறடா
யா ஆமாண்டா இதுல நா பண்ணுது
எங்கள்துலா அப்பில்லா கடையாதுடா எத்தின் மன் ஆனா டைமிங் எல்லா எங்க கடையவே கடையாது எத்தன மணி போன்னாலு அது மாரி போன்னு வாங்க மாட்டோங்கோ நம்ம வந்து வெளியே வந்து நமக்கு எங்க டிபார்ட்மெண்ட் ரெடி ஆக கூடாது அதா எங்க மேம்ங்களுக் பொறுத்த வரைக்கு
சயத்த பேறாயசனை
பி காம் னு தெரியக்க கூடாது அதுதா எங்க மேம் இப்ப தெரியு
ஆஹ் சரிடா எங்களுக்கு கில ச்சின
ஆ
அப்மாபா நா உள்ள போனே நோட்டி எங்கடானு கேக்கராரு போன வுன்னியே
உள்ள யாரு
எங்கடான்னாரு எங்கள எல்லாரையு சா பசங்க எல்லா சார் கிளாஸ்ல இருக்குதுனு ட்டானுங்கவல்லா உள்ள போயிட்டு உக்கான்டுடா அவரு பாட்டுனு பாடோ நடத்துறாரு
ஆஹ்
நாங்க பாட்டுனு உக்காந்தினி பேசினுக்கிறோ கிருஷ்ண நா ஒரு டோன் செட் வச்சுனாரு படா விஷ்ணு டோன் செட்டு
ஆமா ஆ
அந்ட்டோனா நா பிச்சுனுக்கேறே நா முக்காந்திக்னு
பிச்சுனுகிரான்ல்லா
ஆமா
ஆஹ் ஆஹ
ஆ டோன்னா வுக்காந்தி பிச்சுக்குறாங்கோ
ஆ
வெறுப்பாய்ச்சு
அது அதோட ஒருசு லா அதுக்கப்பறோ
ஆம்மான்டா விஷ்ணு ஆமா அதா ஒரு வருஷோ அதுக்கூடயே ஜாலிய இருந்தே நல்லா இருக்குமோ
அப்டியே செரி போயினு
ஓ அ நால் நாள் ஈஸியா போய்லான்டா திங்களு
வரவே மாட்டாண்டா இஷ்ணு கூப்டாளே வந்து நா அடுத் மாஸ் தா வருவேன்ரா
அவன கூப்டாம போய்
துணி வேறல்லடா விஷ்ணு துணி வேற யடுக்கணு
ஆஹ்
டேய் அவே எங்க வர்றேனா நா சொல்ட்டு தா போனே நைட்டே நைட்டே சொல்ட்டு தா போனே அவ வர மாட்டன்டா விஷ்ணு அவனுக்கு இன்ட்ரஸ்ட்டே இல்ல போல்றா
அசோக் எல்லா வந்தா போலன்றா காலேல கேட்டது இங்க போய் காலேஜ்ல கேட்கணு அசோக் எல்லா போயிட்டு ஆஹ் என்னா கடி
ஆமாடா அவெ அவெ கூப்புட கூப்ட்டாதா போவேன்றா கூப்ட்டா போ அப்டின் நெனக்கிறா அப்டிலா இருக்கக் கூடாது போண்டா ஆமா இத்தனக்கா ஃபோன் பண்ணாங்ளா தெரில காலேஜ்ல போய் ஃபோனு ஆஹா டே விஷ்ணு எனக்கே ஃபோன் பண்ணாங்களா தெர்ல நா ஸ்டைட்டா போயிட்டே ஏ சொல்லு
ரெண்டு மூணு டைம் தெரினு அலஞ்சாதா அப்புறோ நானு தெரியு
ஆமாடா விஷ்ணு
புரிதா நீ அவெ கூப்டுவாங்க கூப்டுவாங்கனு வெயிட் பண்ணீனா அவுங்களுக்கு தெரியுமா நீ வெயிட் பண்றனு நீ ஏதோ காலேஜ் சேந்துனு அவுங்க நெனச்சுப்பாங்கோ நீ ஒண்ணு இப்ப ஃபஸ்ட்டு இது இல்ல நீயே ஒரு அட்டெம்ப்ட் போட்டுக்றே இது போட்டுக்ற
ஆமா
ம் அப்ப இவே போய் தா ஆவணு டிஸ்கண்டினியூ பண்ணிரு அப்ப நீ போய் தா ஆவணு
அவனா நெனச்சுனு இருப்பாங்கோ அவனா நெனச்சுனு இருப் பாங்கா நா இவுங்க சேன்ட்டு இருப்பாங்னு நெனச்சுனு இருப்பாங்கோ
ஆஹ் னே நீ போயிட்டு கேக்கணு சாரு இருக்காங்களா ஐயா இதுமேரி ஐயா இதுமேரி ஐயா ஆஹ் ஃப்னான்
அதா இர்ரா விஷ்ணு பாத்து நா வேனா சொல்றே இரா டே நீ ஸ்ரைட்டா காலேஜுக்கே போயிட்றா
போனா தான்டா மாப்புல
ஆமாடா விஷ்ணு எனக்கே இரு எந்த சொல்ற மாரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ல நானே போயிட்டே வா போனே அன்னக்கி அட்மிஷன் அன்னக்கி போயிட்டே போயிட்டு பாத்தாதா சேரின்ட்டு சாரு ஃபோன் பண்றன்ட்டானுங்கோ அது உண்மையா தெரில என ஆனா ஃபோன்
அப்ரோ உனக்கு பண்ணாங் சொன்னாங்ளா
ஆமா அப்மா போயிட்டு சேந்திட்டே அது எத்தி நாள் தாமோடாச்சு விஷ்ணு மூணு நாளும் சேந்து மூணு நாள் ஆச்சு சேந்துட்டா விஷ்ணு ஃபீஸ் ஃபீஸ் கட்டதுக்கே லேட் ஆயிச்சுடா அன்னக்கி தானே கட்டுவாங்க ஒ எல்லா காலேஜ்லயு
ஆமா
இந்த காலேஜில மட்டு மூணு நாள் ஆவுது
டேய் நா அன்னைக்கே கட்டிட்டுவன்ட்டேனடா
டேய் எங்களுக்கு அதி மாரி பண்ட்டாங்கடா விஷ்ணு வெறுப்பாய்ச்சுடா டெய்லியு போறதா இருக்குது கெளம்பி நாளைக்கு கெளம்பி அத்து நாளு அத்து நாளு அது மாரி
இப்ப நா இருவதாயிரவா கட்னே இப்ப நா
இப்ப அதுக்தா சேத்து வச்சிங்கிற
இப்போ இல்லடா காசு ஏன் வீட்டு்ல வேற இன்னும் சொல்லடா
ஆ
சொல்லிதான் அது ரெடி பண்ணி போய் கட்டினோ கட்டினா‌‌ குத் குத்துட்டா கூட தா நா போய் குத்துருவண்டா கர்ட்டா ஒரே மாசத்துல குத்துருவண்டாக்காசு
ம் சேரிடா விஸ்ணு வேலைக்கி போயிட்டாவா
நா ஒரு எட்டாயிரோ குடுத்து ஒரு கோர்ஸ் போயிட்டு
ம்
ஒரு ஒன்ற மாசோ தா அப்டியே அட்ஜஸ் பண்ணி போயிட்டு நின போது அதுக் கூட மொத்தோ கத்துப்பே கத்துனா சர்டிபிகேட் குடுத்துருவாங்க சர்ட்டிகேட்டு
ம் சேர் ரா
சர்ட்டிபிக்கேட்டு வச்சுன்னு ஒரு நல்ல கும்பெனிக்கு போயிட்டு
ஆ
பண்லா நாடன்டர்ல்லா போடுவே அப்டின்ச்சு த்ரி அக்கவுண்டிங்கல்லா போய்ட்டு
ஆ
போ வேண்டியதா
சேர்டா
என்னா சொல்ற
ம்
ம் அது கூட பண்ட்டானுங்கோ எங்க இவ்னுங்கோ
நீ எது என்ன எது விட மாட்ரா
இங்க இருக்குற பசங்க அதெல்லா வேஸ்ட்ரான்றா
ஆ
நீ ஃபோன்லே கத்து யூடியூப பாத்து கத்துக்கடான்றா
நீ இன்னா சொல்ற அதுக்கு
எப்டி பாத்தீன்னா கத்திக்க முட்லடா உண்மையா நான் பொய் சொல்லடா
ஆ புரியுமா‌ட்துனா
ஆ
அது நேர்ல போனா கூட க கத்திது கஷ்டோ‌ நா ரொம்ப நாள் ஆவு
நேர்ல போனா நம்ம அது கொஞ்ச நாளா அந்த ரெண்டவரு செல்லு எடுக்காம பண்ணுவோ இதுல ஒரு பத்து நிமிஷம் பண்றேனா அதுக்கப்றோ செல்லு வந்து எத்தறே
ஆ
புரியுதா
ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போய்த்து
அதா எனக்கு வெறுப்பாக்குது செரிங்க தோழா நன்றி தோழா
செரி தோழா
ஆ நன்றி